ஏபா
ஏபா பண்ணிட்கீங்க.
இந்தா பாப்பாங்கல்லா படுத்திருக்காங்கப்பா தூங்க வச்சுட்ருக்கே
ம் சாப்டாச்சுங்ளா
ட்டாச்சுப்பா நீங்க சாப்ட்டாச்சுங்ளா எங்க வெளிய இருக்கீங்ளா ஒரு மாரி காது சவுண்டாருக்கு
இல்லபா அத வீட்ல ஃபேன் ஓடி
ஓ வீட்ல இருக்கீங்களா சேர் செரி நீங்க சாப்ட்டாச்சா
இன்னைக் கடேல தா தோ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்டோ
ஓ சேர் செரி. நாங்ளூ இன்னைக்கு கடையில தாப்பா புரோட்டா தா வாங்கி சாப்ட்டோ இன்னைக்கு கொஞ்ச எல்லா பேக் எல்லா வாங்க போனோமா ஆ அதனால கொஞ்சோ அலச்சல் அதிகமானதுனால பாப்பாங்கெல்லா கொஞ்சோ டயர்டாருந்தாங்க நாங்களூ கொஞ்சோ தலவலி வேற அதனால செரின் சொல்லிட்டு கடையில வாங்கி சாப்பிட்டோ எங்க வீட்ல செஞ்சு சாப்ட்லானா கடையிலே வாங்கி சாப்பிட்டோ முடியல. ஆமாப்பா எங்க ரெண்டு மணி ஆயிச்சு ஸ்கூலுக் போறக்கு
ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க
ஸ்கூல்ல ஆ சொல்லிட்டாங்கப்பா கொஞ்சோ டைம் கேட்டுருந்தோ அமௌண்ட்டுக்கு ஆ செரின் சொல்லிட்டு டைம் குடுத்துட்டாங்க அட்மிஷன் மட்டூ போட்டுட்டு வந்தோ
அட்மிஷன் ஃபீஸ்
என்னப்பா ஆ ஆயரூவாப்பா. ம் பரவால்லல வெளிய ஸ்கூல்ல எல்லா அதிகோ ஆ இங்க ஆயிரபா தா அங்கப்றோ அட்மிஷன் ஃபார்முக் வந்து ஒரு நூற்ரூபா கேட்டாங்க அது கையில வாங்க மாட்டேன்ட்டாங்க அக்கௌண்ட்லதா போ நல்ல வேல அக்கவுண்ட்ல இருந்துது இல்லன்னா நம்ம பக்கத்துல போய் ஏ டி எம் ல போய் மாத்திட்டு அதுக்கப்றோ வந்து நம்ம போடுற மாரி இருக்கூ
நாளைக்கு என்னப்பா ஸ்கூலா
இல்லப்பா எட்டாந்தேதி அம்மா ஆறாவ்து வகுப்புலேந்து மத்த கிளாஸ்க்லா தா நாளைக்கு ஓபனிங்கு ஒன்னாவதுக்குல்லா இன்னூ புக்கு வர் லையாமா என்மோ மாறுதுன் சொல்லிட்ருந்தாங்களா
அத ஸ் செலபஸ் எதோ மாறுதுன்ட்ருந்தாங்க.
அதேதாம்பா அதுதா அதனால அதனால எட்டாந்தேதி ஓப்பனுங்கிறனால பத்தாந்தேதி டைம் கேட்டதால ஓகேன்னட்டாங்க ஆ
அ எல்லாரூ நாளைக்கி ஸ் கூலு அப்படிங்க மாரிதா ஸ் சொல்லிட்ருந்தாங்களா நானு அதா பயந்துட்டு இந்த என்னடா வடுவூர்ல இருக்காங்க.
ஆ ஓ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாட்ருக்குது.
ஆ அதா ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல
ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்ல அங்க எத டவர் ப்ராப்ளமாட்ருக்கு
உம்
நாளக்கி ஏதாத ஃபோன் வஷ்ட்டுதா ஃபோன் வாங்கு
ஓ சேரி சேரி ஆமா அப்றோ பாப்பாங்க பேசறேன் சொல்லுவாங்கல்ல ம்
பேச ஆரம்ப்ச்சா ரொம்ப நேரொ பேசு
ஓ சேர் சேரி
ஆ ஆ
கேட்டதையே கேக்கு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதிலே வராது அப்டியே அவுங்க அம்மா மாரி
சோ ஏ இப்டியெல்லா பேசுறீங்க இருக்கொணு எங்களுக்கு இங்க ஒரே மாரி பனியா இருக்கற மாருக்குப்பா ஒடம்புல்லா ஒரே கூலிங்கா இருக்கு என்னன் தெரியல
இன்னக்கி மழ இருந்துதுல்லப்பா சாயங்காலொ மழ பேஞ்ச்சிச் பேஞ்சிது
மழ வந்துச்சாங்கப்பா எங்களுக்கு தெரியல இத்தனைக்கு நாங்க மேல் வீடுங்குறனால நாங்கல்லா முன்னாடி படுத்துக்குறோ சேரி இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்றத்துக்கே இன்னு இருக்குல்ல அது வரிக்கு நல்லா தூங்கில்லான்னு ஒம்போது மணி வரிக்கு தூங்கிட்டோ அட எங்க அத்தப்புள்ளதா ஃபோன் பண்ணா நான் ஃபோன் பண்ணே என்னடி பண்றேன் கேட்டா காலையிலந்து இப்பதா நீ எந்திச்சிரியா வெளிய வந்து பாத்தியா மழ வந்துட்ருக்கு அது சாப்பாடு கட போட்றானா என்னடி போல்லையா என்ன பண்ணிட்ருக்க சாப்பாடு பாத்துட்ருக் க்க சிலிண்ட்ரு வேற முடிஞ்சிது அத்தயிட்ட கேட்ருக்கே அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தா அது எங்களுக்கு மேல க்குறனால எப்பவ்மே கூலிங்கா இருக்கா மழ வர்றது தெரிய மாட்டேங்கிது உள் ரூம்ல தெரியு அது உள்ரூம்ல இவரு படுத்துக்குறங்கறனால தெரிய மாட்டிது நாங்க முன்னாடிதா படுக்குறோமா அதனால தெரிய மாட்டேங்கிது
எதுனால எல்லாம் முன்னாடியே படுக்குறீங்க நீங்களு உள்ள படுக்க வேண்டியதா
உள்ள வந்து கட்லு ஒண்ணு தாப்பா இருக்கு எல்லாத்துக்குமே பத்தாதில்லையா அதனால அவரு உள்ள படுத்துக்குவாரு சின்னது உள்ள படத்துக்கு நானு பெரி பாப்பாவு வெளிய படுத்துக்குவோ ம்
ஏ சின்னது இங்க முன்னாடி படுக்காதா
சின்னது வந்து என்னன்னா அம்மா காலைலேந்து பாக்குதுல்ல நைட்டு அப்பாட்ட இருக்லான் காலையிலருந்து படுத் த்தி எடுத்துருவாங்க நைட்டுங்குறனால அங்க போய் படுத்து ஆ
அப்பா மேல பயங்கர பாசமோ
இருக்கலா ஒருவேள அம்மா மேல எரக்கமும் இருக்கலா
போது காலையிலருந்து தொல்ல பண்ணி ட்டு நைட்டானா அவர தொல்ல பண்
அதுதா அதுதா நீங்கப்பா தூங்கலயா
இல்லைப்பா அதான் ஃபோன் வரு சேரி அதுக்கு தா வெயிட் பண்ணிகிட்ருக்கே ஃபோன் வர்ல நான அதோட ஒரு மணி நேர பேசுவோ என்னென்ன நாளக்கி ஊர்ளேந்து வந்துருவங்குன் நெனக்கிற
ஓ அப்ப நானையில இருந்து உங்களுக்கு வீட்டு சாப்பாடுதா கட சாப்பாடு வாங்க கண்ணியதுலல்லல்ல
எந்து எது இருக்காது இதால நானு சமைக்க கத்துக்கலான்ருக்கே
ஓ அது வேறயா
ஆமா இவுங் பாட்டுக்கு போசுக் போசுக்குன் ஊருக் போயற்றாங்க
எதோ வர்ஷத்துல ஒரு நாள் லீவ் வருது கொழந்தைங்கல்லா கூட்டிட்டு போறதுதான
போய் இர்ந்துட்டு வர் ஆனா அதா பிக்ச்சர்லா கேட்டுட்ருக்கே
ஓ சேர் சேர் எனக்குமேப்பா ஆ இந்த பூ தொட்டில்லா வாங்கி வெக்கணுனு ஒரு ஆச எந்த கடையில வாங்கற்து என்ன ஏதுன்னு ஒரு ஐடியாவே இல்ல எங்க வாங்குனா நல்லா இருக்கு
பூ தொட்டி எல்லா வாங்காமா என்ன நீங்க அந்த பேரூருக்கு அந்த ஊர்க்கு போய்ர்க்கீங்க அங்க எல்லாமே நறையா இருக்கு சைட்லயே நறைய வெச்சுருப்பாங்க
சே சேரி
ஆனா மேக்ஸிமம் நீங்க அந்த சிமென்ட் தொட்டியெல்லா வாங்குனீங்னா அது சொந்த வீடார்ந்தா ப்ரச்சன இருக்காது
ஓ
சொந்த வீடே ஏதாவ் நெலத்துல வெக்கறது ப்ரச்சன இல்ல நீங்க ஏதாவ் மொட்ட மாட்ல எதா வெய்ட்டு சேரி
நம்ம வந்து சின்ன தொட்டியாதா வெக்க முடியுமா நம்ம மேல் வீட்ல இருக்கோ அந் த இது திட்டு மாரி இருக்கும்ல முன்னாடியே அப்பாட்மெண்ட்ல அந்த வெ அங்க வெக்கற்து எங்க அத்த வச்சிருக்காங்களா சேரி நானு ரெண்டு தொட்டி வாங்கி வெக்கலா
நீங்க ப்ளாஸ்ட்டிக்லே வாய்ங் கிங்க
அ ஆ
ஆனா சின்னதா இந்த குட்டி குட்டி இந்த பட்டன் ரோஸு அந்த மாரி வளருங்க அவுங்கள் சவ மை பாத்தீங்னா
சேர் செரி
ஏன்ன அமா வீட்ல அப்டித்தா பண்ணாங்க சொந்த வீட் விடுங்க அதுனால எல்லா புருஞ்சுக்கிய வாங்கி வச்சு ஏ அண்ண என்னாச்சு எல்லாமே வெய்ட் ஏரிச்
அ
வெல்டிங் மேல வந்து அரைக்கல் செவுரு வச்சுதா செவுருலா எடுத்துருந்தோ
சேர் சேரி
வந்து எக்ஸ்ட்ரா ஏத்துரமோ செவருலா க்ரேக் உட்ருச்சு
ஓ
அதுனால செடிய எல்லா கம்மி பண்ணனு இது எல்லா கம்மி
சேர்
அதுல்ல ஏர் போத் மண்ணெல்லாம் பாத்திங்னா காலாம்பாளையத்துல இருந்தெல்லாம் போயி
ஆ
எல்லா செடியு வாங்கி வெச்சுருந்தோ அ
ஓ பரவாலியே யாரு இப்ப பராமரிக்கிறா
இப்போ அண்ணந்தா பாத்துக்கறாரு அண்ண அம்மாவுந்தா பாத்துக்றாங்
சேர் செரிங்
ஒரு ஒரு செடி ஒரு ஒரு எடத்துல இருந்துலா போய் வாங்கிட் வந்த பேரூர்ல வாங்குவோ இல்லி னா அது பூ மார்க்கெட்டு தாண்டி மேலே போனம்னா அங்க ஒன்னு இருக்
ஆ
பய எங்கெங்க பாக்கறோமோ அப்படியே பூவு மேல அவ்ள ஆச சொந்த வீடு தான மேலே அப்டி கார்டன் மாரி
சேர் சேரி
அ கிரீன் துணி எல்லா கட்டி அப்படி எல்லா வெச்சிருந்தோ பயங்கரமா வந்து ஆனா இப்ப நாஸ்தி ஆயிருச்சு
மரிக்க கரெட்டான ஆளில் லையோ ஆ
அதெல்லா ஆ டெய்லியுமே கொழந்தைகள எப்டி பாக்கறோமோ அந்த மாரி பூக்களையு பாக்கனு டெய்லியு அதுகிட்ட பேசணு
அதா அதா அதா
அந்த மாரி இருந்தாதா அது நல்ல செல்ல செழிப்பா இருக்கு இல்ல அப்டியே விட் தான
சேர் செரிப்பா சேரி பாக்கலா நானும் பொய் பாக்குறே என்ன ஏதுன் பாக்குறே ஏதாவது டவுட்டுனா கூப்புர்ரே
யான்டி
ஆஹ் சேரி சேரி பாருங்க ஆஹ் சேர்